ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி கேக்குதா
அஹ் கேக்துங்க தோழி
உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு தோழி
என்ன பண்றீங்கக்கா சாப்டீங்களா
ஆஹ் சாப்டே தோழி நீங்க சாப்டீங்களா
ஆஹ் நான் சாப்டேன்கா
என்ன சாப்பாடு தோழி
முள்ளங்கி கொழம்பு சாம்பார்
சரிங்க தோழி அம்மா வேலைக்கு போயிட்டாங்களா
இல்லக்கா அம்மா வீட்டுலதா இருக்காங்க
அப்பா தோழி
அப்பா வேலைக்கு போயிருக்காருக்கா வ ன்னாந்துருவாரு
இன்னைக்கு நீங்க எந்த மாரி ஒர்கல வீட்டுல பாத்தீங்க
இன்னைக்கு நா வந்துட்டு என் பாத்திரம் விளக்கனே துணி தொவச்சே
சரிங்க தோழி
அவ்ளோதாானக்கா
சரிங்க தோழி உங்களுக்கு இந்த வேலைல்லாம் இன்ட்ரஸ்ட்டிங்கா பண்ணுவீங்களா
என்னங்கா புரியல
இப்ப பாத்திரம் வெளக்கிறது துணி துவைக்கிறதுெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டிங்கா பண்ணுவிங்களான்னு கேக்குறேன்
உம் பண்ணுவு கா
சரிங்க தோழி அம் உங்களுக்கு இந்த வீடு கிளீன் பண்றது அந்த புரொடக்ட் எல்லாம் அடுக்கி வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா
ஹாம் பிடிக்கும்
சரிங்க தோழி ஏதாவது ஒரு புரொடக்ட் கீழ இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்
இது எடுத்து அந்த இடத்திலயே வைக்கணும் அது கோவம் வரும்
சரிங்க தோழி சரிங்க தோழி உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எந்த சாப்பாடு
எனக்கு நா ப்ப விரும்பி சாப்பிதுறங்க பிரியாணி ரைஸ் தான்
சரிங்க தோழி அம்மாவுக்கு எது பிடிக்கும்
அம்மாக்கு குழம்பு சாம்பார் வச்சு சாப்பிட்டாதான் பிக்கும்
சரிங்க தோழி அப்பாவுக்கு
அப்பாக்கு
சரிங்க தோழி எங்க தம்பி எங்க ஸ்கூல் போனாங்களா
ஆஹ் என் தம்பி ஸ்கூல் போய்ட்டாங்க்கா
சரிங்க தோழி வேற ஏதாது டாபிக் இருக்காதான் தோழி
ஆஹ் சொல்லுங்க்கா
ஏதாவது டாபிக் இருக்கா தோழி
இப்போ இப்போ உங்களுக்கு வந்துட்டு வெளியூர்ல இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்குமா இல்ல உங்க ஊர் இப்ப நீங்க இருக்கீங்கல்ல அந்த ஊர்ல இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்குமா
எனக்கு வந்து எங்க ஊர்ல இருக்கதான் தோழி கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் இந்த ஊர்ல இருக்கதான் பிடிக்கும் அதே மாரி வந்து வெளியூர் போனா எனக்கு தங்க பிடிக்காது அது ஏன் தெரியாது போன உடனே வரணும்ன்ற மாரி இருக்கும் அஹ் நம்ம வீட்ல இருக்கிற கம்ஃபர்ட்டபிள் வந்து வேற எங்க போய் இருந்தாலுமே கெடைக்காது எங்க வீடு எங்க ஊரு அதுதான் ரொம்ப- உங்களுக்கு தோழி உங்களுக்கு வெளியூர் போனா கம்ஃபர்டபிளா இருக்குமா இல்ல வீட்ல இருந்தா கம்ஃபர்டபிளா இருக்குமா
எனக்கு வீட்ல இருந்துதான் கம்ஃபர்டபிளா இருக்கும் வெளிய போனாலும் நான் டிரெஸ்ல்லா என்னோடதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவேங்க்கா அங்க போயிட்டு ட்ரெஸ்ஸும் வாங்கி போட மாட்டேன்
சரிங்க தோழி உங்களுக்கு எப்டி சொல்றது ஜூஸ்ல அந்த வெயில் காலத்துல ஜூஸ் போட்டு குடிக்கணும்னா எந்த மாரி ஜூஸ்ல்லாம் போட்டு குடிப்பீங்க
நா ரசனா பவுடர் இருக்குல்லக்கா கடேல விப்பாங்க அது வாங்கிட் ங்கிட்டு வந்து போட்டு குடிப்போம் அப்டி இல்லன்னா லெமன் ஜூஸ் போடுவோம் அப்புறம் தர்பூஷ்ணி வி விப்பாங்க அத வாங்கிட்டு வந்து மிக்சில போட்டு அரச்சு அப்டியே குடிப்போம் அதுவும் நல்லாதான் இருக்கும்
சரிங்க தோழி
ஆஹ் வெளில போய் குடிக்கன்னுனா ரோஸ்மில்க்கு
சரிங்க தோழி இந்த ஃப்ரூட் மிக்சர் இதெல்லாம் குடிக்க மாட்டீங்களா
ஆஹ் அதெல்லாம் ஒரு டைம் வாங்கி குடிச்சேன் என்னமோ தெர்ல எனக்கு ஒரு மாரி இருந்துச்சு அதுல னால அதெல்லாம் குடிக்க மாட்டேன் வெளிய போனாலுமே லெமன் ஜூஸ் ஆஹ் ஹுவா இது து ரோஸ் மில்க்கு தான்
சரிங்க தோழி ரோஸ் மில்க் வந்து இப்ப அது பச்சையாதானே அந்த மில்க்க இது பண்ணி எப்டி சொல்றது அதோ ட ரோஸ் எசன்ஸ் அததான் கலப்பாங்க அது ரொம்ப புடிக்குமா நல்லாருக்குமா
ம் நல்லாதாக்கா இருக்கும்
பச்ச மில்க் தான் ஆனா ச் அத காய்ச கூட மாட்டாங்க
நல்லாதாங்க்கா வப்பாங்க
உம் அது டேஸ்டா இருக்கு
ஒனக்கு புடிச்சி இப்போ
சரிங்க தோழி இல்ல அது வெரு சுகர் தா தோழி சுகர் பால் அந்த பால் வந்து பச் ப்பியாதா இருக்கு காய் காய வெக்க மாட்டாங்க நம் வீட்ல செய்றமாரி ஆா காய வெப்பாங்க கடையில செய்றவங்க வந்து காய வெக்க மாட்டாங்க சேட்ட பண்ணுவாங்க அதா கேக்குறே அந்த போ பால்லோட
வென் வரு அப்டினு மா அது வந்து எனக் அது வந்து நா வந்து பால் குடிப்பே அதனால அதுக்கு எனக்கு ஒன்னு தெரிஞ்சு கொள்லக்கா
அப்டியா சரிங்க போனேன் இந்த பாதாம் பால்லா அப்டிதா செய்வாங்க ரோஸ் அதுக்கு அப்டிதா செய்வா அதெல்லா பாத்துருக்கே அதனால சொல்றே சரிங்க தோழி ஒங்ளுக்கு அதிகமா இந்த ஐஸ் போட்டு சாப்ட ரொம்ப புடிக்குமா
ஆஹ் புடிக்குக்கா
உம் சரிங்க தோழி இந்த வெயில் காலத்த நீங்க எப்டி சமாளிக்கிறீங்க டோஸ் முடிச்சுதா சமாளிக்கிறீங்களா
ஆஹ் ஃப்ரிட்ஜ்ல ஜில் பாத்ரோ வச்சுக்குவோ அதுதா இப்ப வரைக்குமே அது தா குடிச்சிட்ருக்கே
ஆஹ் ஒரு நாளைக்கு எத்தன தடவ ஜூஸ் போட்டு குடிப்பீங்க
உப்புகுள்ள போட்ருவேகா இப்போ தம்பி எல்லாரு குடிச்சிட்டாங்கனா அது ஒடனே காலி ஆயிடு குடிக்காம இருந்தாங்கன்னா ஆஹ் சாய்ங்காலோ வரைக்கு இருக்கு அப்றோ சாய்ங்காலமா குடிப்போ அதானே ஒரே நால்ல போட்டு ஒரே நாள்லே குடிச்சிர்னு மறு நால்லா வச்சிருந்து குடிக்கூடாதுக்கா
ஆமா தோழி அதே மாரி நீங்க ஃபேஸ்கு எந்தெந்த ப்ராடெக்ட் யூஸ் பண்ணுவீங்க
நான் ஃபேஸ்கு எதுவுமே போட மாட்டேகா
சரிங்க தோழி இல்ல பிம்பள்ஸ் இருக்கிறதுக்கு
ஆஹா எதுமே எதுமே யூஸ் பண்ண மாட்டோம் மேம் மஞ்சள் மட்டும் தான் அதுவும் காட்டுல விளையும்ல மஞ்சள்
ஆமா தோழி
அது எடுத்துட்டு வந்து விதச்சி அப்படியே தீட்டி போடுவேன் ஃபேஸ்கு அவ்ளோதா
சரிங்க தோழி ஃபேஸ்கு மஞ்சள் போட புடிக்கும்
ஆஹ்
சரிங்க தோழி ஆஹ் ஹேர் ஆயில் வந்து வெறும் தேங்கா எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல வேற ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களா
இல்லைங்கக்கா தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் ஹேர் வளர்றதுக்கு வந்துட்டு ட்டு என்னா பண்றதுன்னே தெரியல அது கொட்டிட்டே தான் இருக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலுமே
சரிங்க தோழி ஹேர் வளர்றதுக்கு வந்து நீங்க தேங்கா எண்ணெய் வாங்குறீங்கள ஒரு அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ வாங்கி வச்சு வச்சுகிட்டு ஆஹ் சிம்ல வச்சுக்கணும் எண்ணெய காய வைக்கயில சிம்ல வச்சுக்கிட்டு கத்தால இருக்குல்ல தோழி
ஆமாங்கா
கத்தாழையில இருக்க அந்த முள் பகுதிய எல்லாம் எடுத்துட்டு மேல் இருக்க பகுதியிலாம் எடுத்துட்டு அத ஆமா அது கேக் மாதிரி கட் பண்ணி
ஆஹ்
ரெண்டாவது வந்து அந்த கருஞ்சீரகம்
ஆஹ்
உம் ஒரு ஒரு கையளவுக்கு பொறிச்சுக்கனும் கேக்குதா
ஆஹ் சரிங்கக்கா நான் கேக்குதுங்க்கா
உம் சரிங்க தோழி அந்த கருசு சி சீரக வந்து எடுத்து வச்சுக்கணும் கருவேப்புல்ல ஒரு கை ஃபுல்லா எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் அது என்னமோ சொல்லுவாங்களே ஆ செம்பருத்தி இலை அது ஒரு அஞ்ச எல்லாம் எடுத்து வச்சு அந்த செம்பருத்தி பூ எடுத்து வச்சுக்கணும் சரியா அந்த எண்ணெய்ல போட்டு மிக்ஸ் பண்ணோம் அந்த வேரு வேர் இருக்கும்ல்ல எதாவ்து ஒ அ வேரு வந்து எடுத்துக்லா
எந்த வேர் வேணாலுமே
எந்த வேரா இருந்தாலுமே எடுத்துக்லா ஏன்னா வந்து வேர் பகுதிலதா நம்ம நம்ம தலைல இருக்கற முடிய வந்து வளர்க்க கூடியத்தா அப்டினய்ல வந்து அதோட சார் இருந்தாலே போது
ஆ சேரிங்க்கா
வேர் பகுதி கொஞ்சமா எட்த்துக்ட்டு அந்த முயல் இப்பான் சொல்வாங்கல்ல
ஆமாங்க்கா
யூஸ் பண்ணிக்லா இல்லன்னா விட்றலா அந்த முயல் ரத்தத்த வந்து கொஞ்ச லேசா அதோட அதோட ஏட் பண்ணம்னா நல்லா முடி வளரு சாஃப்டாருக்கூ அப்டின்னா கேள்விப்பட்ரு நா அந்த மாரி யூஸ் பண்ணதில்ல நீங்க வேணா அத ட்ரை பாரு அது எண்ணெயில அந்த எண்ணெயில போட்டு நல்லா மெது மெதுன் தாருக்கு அந்த எண்ணெ ரொம்பவு சூடாருக்காது அதுல போட்டு நல்லா கிண்ட மொறுமொறுனு ஆகு எல்லாமே மொறு மொறுனு ஆகு ஆகையில உடனே என்ன டப்பால ஊத்தக்கூடாது வேற பாத்தரத்துல ஊத்தக்கூடாது
ஆ சேரிங்க்கா
ஃபுல்லாவே அந்த எண்ணெ அந்த கருவேப்பில எல்லாமே வந்து ஊறணு அந்த எண்ணெய்லயே ஒரு பட் அ பாட்டில வந்து தொடச்சு வெச்சுக்கிட்டு அந்த பாட்ல ஊத்தி அந்த எண்ணை யூஸ் பண்ணிப்பார் சூப்பரா முடி வளரு
ஆ சேரிங்க்கா
ட்ரை நானுமே ஒரு பண்ணிதா நானுமே யூஸ் பண்ணிட்ருந்தே எனக்லா சொல்ல போனா வேர் பகுதி எல்லா அந்த முடி கீழ இருக்குல்ல அது ரெண் ரெண்டா பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கு கெள ஆனா இப்பல்லா முடி வளர ஆரம்பிச்சிருச்சு அந்த எண்ண தா நானு யூஸ் பண்றே
உம் செரிங்கா
கண்டிப்பா யூஸ் பண்ணிப்பாரு தோழி வேற எதா கண்டிப் நா சொல்றே எனக்கு தெரிஞ்சது நா சொல்றே ஓகே
ஆஹ் சேரிங்கா
சரிங்க தோழி டைம் கரெக்டா பாத்துக்கோங்க தோழி
ஆஹ் சரிக்கா
என்னங் தோழி ஹலோ
ஹலோ
கேக்குதுங்களா தோழி
கேக்குதுங்கா
உம் சரிங்க இப்ப ஓட்டு வீட்ல வந்து வெப்போ அதிகமா இருக்குமா இல்ல மெத்த வீட்ல வெப்போ அதிகமா இருக்குமா
ஓட்டு வீட்லதா அதிகமா இருக்கு மத்த வீட்ல அவ்ளோக்கா இருக்காது
சரிங்க தோழி நம்ப வெயில் காலத்துல வந்து நம்ப இந்த இந்த குளிர் குளிரா இருக்கறதுக்கு அந்த ஏசி மாட்றது இந்த மாரிலா பண்றாங்கெல்ல
ஆமாங்கா
எந்த அளவுக்கு நல்லதுன்னு நீங்க நெனைக்கிறீங்க
அது வந்து அவ்ளோக்கா நல்லது இல்லன்னுதாகா எனக்கு தோணுது ஏனா ஏசி இது எல்லாமே இதுதானே மின்சாரத்துல இருந்து தானே வரு து
தோழி
அது வந்து நல்லது இல்லனு தா எனக்கு
அது வந்து மாத்த வந்து கொண்டு வரது தோழி ஏசு வந்து நல்ல கொண்டு வராது து அது வந்து உள்ள காத்தா விடுது அப்டிங்கெல வந்து ஏசி வந்து அவ்ளோக்கு நல்லது கெடையாது ஏன்னா கூலா இருக்கு அவ்ளோவுதா நம்ப ஒடம்பு கூலா இருக்கு நல்லா பாருங்க ஏசிக்குள்ள இருந்துட்டு நீங்க வெளிய போய் பாத்தீங்கன்னா ஒரு மாரி ஸ்மெல்லு வரு
ஆஹ்
பாத்துருக்கீங்களா கவனிச்சிருக்கீங்களா
ஆஹ்
உம் அந்த மாரி ஸ்மெல்லு வரு சரிங்க தோழி நமக்கான நன்றி தோழி நன்றி தோழி